ஆ கேக்குதா
ம் கேக்குது சவுண்டே காணோ அமைதியா படுத்துட்டு இருக்குறானுங்கக
ம் தூங்கிட்டாங்ளா டி வி பாக்குறாங்ளா
தூங்கல டி வி ல்லா போட்டு உட்ல அவே பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்குறானுங்க ரெண்டு பேரு
ம் சும்மா
ம் சவுண்டு உடாம மெதுவா பேசிக்கிட்டு படுத்துட்டு இருப்பானுங்களாட்டுக்கு
ம் எங்களுக்குள்ள ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு
ம் உனக்கு யாராவது தெரியுமா அந்த மாரி அதிகமா சின்ன பிள்ளைக கை இந்த மாரி ஒடச்சிக்கிட்டாங்க அதெல்லா பாத்திருக்கியா தம்பி மாரி கட்டு போட்டாங்க
எங்க வீட்லையே எங்க தம்பிக்குமே ஆணிச்சு எங்க சித்தப்பா வீட்டு பைய ஆளு அவுனு இதுமாரிதா கீழ உழுந்து கைய ஒடைச்சுக்கிட்டு தா மாவு கட்டு போட்டுக் ட்டாங்க ஆனா எனக்கு அப்ப விவரம் தெரியாது வயசு நான் அப்போ வந்து தேர்ட் ஸ்டாண்டர்டா ஆ ஃபோர்த்தௌ போயிருப்பே அப்ப எனக்கு தெரியல என்ன பண்ணணுட்டு
இப்ப ரீசெண்டா எதுவுமே பக்து வீட்டு கொழந்தைகள் லோ இல்ல யாராவது சொல்லி இந் கொழந்தைங்கல்லா பாத்து இல் இதுல்லயா
இல்லல்ல அது மாரி இப்போ தெரியல ஏயே என்னாச்சி
தம்பி இன்னிமே கைய கீழ எறக்கவே மாட்டிக்கிறா ஓரளவு க்குதா எறக்குறா கீழ நார்மலா விடமாட்டிகிறா
நீங்க கொஞ்சோ ட்ரை பண்ணி பாருங்க அவ தூங்கின டைம்ல வந்து
ஒன்னுமே பண்ண கூடாதுன்டிருக்காங்க அ ஆ பெரியவங்களா இருந்தாவாது எக்ஸைஸ் குடுக்கலாங்க
ம்
கொழந்தையா இருக்கனால அவுங்களாவே டாய்ஸ் எல்லா தூக்கியே உள்ள வெளாட மோதோ ஆட்டோமெட்டிக்கா கை விட்ருவாங்க கீழ
அப்போ நீங்க குடுத்து பாருங்க அவே வந்து ஏதாது பொருள் வாங்கனான்னா இல்ல இந்த கையில வாங்காத அந்த கையில வாங்கு அப்டின் சொ சொல்லி சொல்லி குடுத்து பாருங்க ம்
அதெல்லா தூக்கிக்கிறா நல்லாவே தூக்குறா இருந்தாலுமே நம்ம நார்மலாக வெக்கிற மாரி வக்க மாட்டிகிறா நா காலையில தெரியாம பின்னாடி என்ன பண்ணிட்டே நானு கூழ் களரி வெச்சிருந்தே காலையில எஞ்சோனே குடிக்கிறக்கு நல்லா சூடு ஆரட்டுன்னு சொல்லிட்டுதா வெச்சிருக்கே இவே பின்னாடி அப்டியே போனானா நா விசுக்குனு அவே கைய புடிச்சி இழுத்துட்டே அழுதுட் டா வலிக்கிதுன்டு பின்னாடி சூடு வெறு ஓட ஒடம்பு வேறையா சேரி சூடு பட்டுருன் சொல்லி ட்டு ஏ நா கைய வேற இந்த கை எனக்கு அந்த நெனைப் சுத்தமா இல்ல அப்றோ இந்த கைய புடுச்சி விசுக்குனு இழுத்துட்டே அழுதுருச்சி
அப்றோ
அ அந்த ஒரு பயத்துலியு மறுடி எச்சா வேர தூக்கி வச்சிக்கிறாரு கீழ உடாம
அச்சோ நீங்க கொஞ்சோ கொஞ்சோ சொல்லி பாருங்க அப் அப்டியே வச்சிருந்தா இன்னூ வலிக்கு தம்பி கொஞ்ச கை கீழ கீழ வச்சு பாரு வலி கொறையு அப்டின் சொல்லி பாருங்க எதாவ்து டியே வெளையாட்டு காட்டிட்டேருங்க அப்டே மறந்து கை கீழ எறக்குற மாரி
அது சொன்னா கொஞ்ச லைட்டாதா எறக்கறா ஃபுல்லா எறக்க மாட்டிறா
ம் அப்டி அப்டி அப்டியே கொஞ்ச கொஞ்ச நாளுக்கு கொஞ்ச கொஞ்ச ஸ்டெப்பு கீழ எறங்குற மாரி சொல்லி பாருங்க
ம் அது ஸ்கிராட்சல ரொம் உள்ள சும்மா லைட்டாதா இருக்குதுன் தா சொல்றாரு டாக்ட்ரு ஆனா இவ ஏ இப்டி வெச்சுக்கிறா அவ்டா அவுரு என்ன சொல்றார்ன்னா பய்ந்து துக்குங்க கொழந்தைக பயப்பற்றனாலதா வலிக்குன்ட்டு மாரி எறக்க மாட் டாங்க அப்டின் சொல்றாரு ஆனா ஸ்கிராட்சு இல்ல அன்னைக்கே அப் தா சொன்னாரு இன்னொரு டாக்ட்ரு ஸ்கிரேச்சே இல்லம்மா இந்த எக்ஸ் எக்ஸ்ரேல அப்டின்னாரு
ம்
ஆனா அப்டிருக்குபோது இவ ஏ இப்டியே அது நம்முளுக்கு சங்கடமாருக்கு என்னடா இப்டி வெச்சிட்டே இருக்கிறா இன்னிக் கீழ எறக்காம்மே இருக்கிறா அப்டின் தோணுதுல ம் மைண்ட்ல ஓடிக்கிட்டேருக் கு
ஆ இருவது நாள் கிட்டக்கா அவ கைய அப்டியே மடக்கியே வச்சுட்டுருக்கா வு சரி வலியில்ல இப்டி வச்சிட்டுருந்தா அப்டின்னு அவ ஒரு தாட் எண்ணோ வந்துருச்சு போல கொஞ்சோ கை கீழ எறக்குனா வலி க்கு அப்டின் நெனைக்கிறா நீங்க சொல்லுங்க கைய கீழ எறக் தம்பி வலிக்காது இப்டியே கீழ வச்சிட்டுருந்தாதா ரொம்ப வலிக்கு அப்டின் நீங்க ஏதாவ்து சொல்லி பாருங்க அவன என்டைவர்ட் பண்ணி சொல்லி பாருங்க
எனக்கு எப்படா அ அவன நார்மலா கை வெளாடி பாப்போ அப்டின்ட்டே இருக்கு சொல்றது எங்க பயனுள்ளமோ அம்பளமோன்ட்டு அவ பாசல பேச ஆரம்பிச்சுக்கிறா வலிக்குமா வலிக்குமா அப்டின்ட்டு மூஞ்செலா சுலிக்கிக்கிட்டு
ம்
சொல்றா
அது கஷ் அவ அப்டி சொல்லும்போது கஷ்டமாதா இருக்கு
நெஜமாலுமே வலிக்குமோ நம்ம வந்து அந்த ஆ பொய்யின் நெனஸ்ட்டு மறுடியு எதோ பண்ணிட்டம்னா அவனுக்தானே கஷ்
ஆமா தம்பிக்குதா கஷ்டோ
அப்டின்னு தோணுதுல
ம்
நாதா சரி எதொ எனக்கு நா அந்த மாரி யாருமே பாக்கலயா இப்போ கொழந்தைங்க கட்டு போட்டு அதனாலதா எனக்குமே தெரியில
எல்லா அம்மாட்ட கேட்டு பாருங்க
எனக்கு அம்மா இல்ல
ஓ சாரி சாரி
ஆ வேற யார்ட்ட செரி கொழந்திய எங்கப்பா அப்டிதா சரியாயிரு அப்டின்தா சொன்னாரு எல்லாருமே சரியாயிருந்தா சொல்றாங்க இருந்தாலு நம்ம புள்ள இப்டிருக்குதே அப்டின்
அப்டி நமக்கு ம் நமக்குதா கஷ்டமாருக் கு மத்தக்கி சொல்ட்டு வந்துட்டாங்க அவுங்ககிட்டே சொல்றது தெரிஞ்சாலு நம்ம பக்கத்துல இருந்து பாத்துக்கிறோம்லே நமக்குதா தெரியு அவ எப்டினு சொல்ட்டு இருக்குறானே அப்டின்ட்டு
ஆமா எங்க ரிலேட்டிவ்ல அவ்ரு பெரியவரு
ம்
அந்தண்ணாக்கு ஆ முப்பத்தஞ்சி வய்சுலா இருக்கு
ம்
எங்க அத்த பிள்ளையோட வீட்டுக்காரு அவ்ரு ஒரு டைம் அ ப்டிதா ஆக்சிடென்ட் ஆயி ஒரு கையிலியே ரெண்டு கட்டு அதுமாரி மு மேல அந்த மாரி நல்லா அடிபட்டுருச்சி செரியான அடிபட்டுருச்சி அப்போ இந்த மாரிதா மாவு கட்டு போட்ரு ந்தாங்க நா அதனால அவ எனக்கு தெரிஞ்சு அவ்வரத தெரியுமா
ம்
அவர்கிட்ட நா கேட்ககு மோது அ கொஞ்சோ நாளைக்கி அப்டிதா இருக்கு அப்டின்னுட்டு அவுங்களு சொன்னாங்க
ஆ
அது மா கொஞ்சோ கை கீழ எறக்க கொஞ்சோ கஷ்டமா இருக்கு அப்டின்ட்டு அதுதா செரி என்னன்னே தெரிய்ல பாப்பு சரியாயிட்டா ஒரு நிம்மதி ஹலோ சவுண்டு கேக்க மாட்டேகீது ஹலோ கேக்குதா சிக்னல் எதுவு கெடைக்கலையோ